தொழி வணக்கம் தோழி நல்லா இருக்கே தோழி வணக்கம் நல்லா இருக்கே தோழி
ம் இந்த இயற்கை பத்தி என்ன நெனக்கிறீங்க
இயற்கை ரொம்ப அழகான ஒரு விஷ்யோ
அ அழகும் இருக்கு ஆப
பெய்யுற மழை இருக்குது பாத்திங்ளா மழைங்குறது வந்து இந்த இப்ப வயநாட்ல மழை வந்து நீங்க சொல்ற மாரி ஆபத்து இருக்கு அந்த ஊர்ல மழ பேஞ்சு அழகான ஒரு இயற்கை சூழ்நில இருக்கா அந்த ஊரு வயநாட்ல அ அந்த மழையினால அந்த ஊர்லே அழுஞ்சிட்டாங்க ம் ஆபத்து போன வருஷம்லா வந்து அந்த மழையினால அது மழைய நம்ம எதுவு சொல்ல முடியாது அங் க அவுங்க வீடு கட்டி அவுங்க வாழ்வாதாரோ பொருளாதாரத்துக்காக அந்த எடத்துல வீடு கட்டி அவுங்க வாழ்ந்திருக்கறாங்க அது பெரிய மழ பெஞ்சதுனால அந்த எடத்துக்கு மழ தேவதா ஏனா அவ்ளோ ஒரு பசுமையான மரம் செடி கொடி எல்லா இருக்குது இல்ல அப்ப அது பெஞ்சுகிட்டே தா இருக்கு அந்த இயற்கைக்கி அது மழ தேவப்படுது அந்த எடத் துல இவங்க போய் குடியிருக்கிறது வந்து அ அவங்களோட மிஸ்டேக்கா மழையோட தப்பான் தெரியல
தெரியல இப்பந் தா வந்து எல்லாமே வந்து ஏரிக்கு மேலேதா வீடு கட்டுறாங்களே
ஆமா
இப்ப எங்க பாத்தாலு இப்ப சென்னைல ஒருஃப்ளட்டு வந்துட்டாலு வெள்ள பெருக்கு வந்துட்டு வந்து பாத்திங்கன்னா தண்ணி தா அதே தண்ணி அங்க போறதுக்கு வழி இல்ல இங்க போறதுக்கு வழி இல்ல ஃபுல்லா அந்த எல்லா எடத் துலயு வீட கெட்டி கெட்டி கெட்டி இந்த இயற்கைய எப்ப போச்சு
ஒங்களுக்கு தண்ணி போகவே எடொ இல்லாம போயி என்ன பண்ணிருது கூவத்துக்கு கூட போக முடியல வெள்ளமே அதிகமா அங்கெ தா வருது சாக்கடையே இல்ல போலருக்கு அ ஆறுங்களே இல்லையோ இன்னமோ தெர்ல எல்லா வீட கட்டி போக வழி இல்லாம அந்த எடமே இதாயி கெடக்குது ம்
ம் கடல பாத்திங்ன்னா கடல் வந்து பாக்குறதுக்கு அழகாட்டு இருக்கு ஆனா அதுல எவ்ளோ ஆபத்து இருக்குன்னு யாருக்கு தெரியாது
ஆமா ஒவ்வொரு எடொ பாத்திங்கன்னா இயற்கை ரொம்ப அழகா இருக்கு வயல் அந்த ம் எப்டி சொல்றது வயல்வெளி அ அவுங்க வெவசாய வெவசாயம் பண்றது மா மரொ தென்ன மரொ தோப்பல்லா இருக்கு பாருங்க ரொம்ப பாக்கவே ரொம்ப அழகா இருக்கு இயற்கை காட்சிகளா இருக்கு மழையும் மழை சார்ந்த இடங்களும் சொல்லுவாங்கல்ல
ஆமா ஆமா
அ அந்த மாரி எடங்கள்லா வந்து ரொம்ப கண்ணுக் குளுர்ச்சியா இருக்கு பாக்குறதுக்கு
இப்பெல்லா மரத்த லா வெட்டி வெட்டி தள்றாங்க
ஆமா ஒன்னுல்லாம போச்சு மரங்கள்லா பாக்க முடியல அ அப்றொ பாத்திங்னா அழுச்சுட்டாங்க நெறையா வீடுகளா வந்து வந்து மரங்கள்லா ஒன்னு இல்லாம போயிர்ச்சு
அதே மாரி இப்ப வந்து மலையெல்லா வந்து இடிச்சிட்டு தானே இருக்காங்க
ம் ஆமா
எல்லா இயற்கைவு அழிச்சிட்டு வாராங்க அது வந்து கடல்ல கடல் நல்லா அழகா இருக் பாக்குறதுக்கு ஆனா அதுல வந்து எவ்ளோ குப்பைய கொண்டு போட்றாங்க தெரியுமா அது கடைசில ஒரு நாள் பொறுத்து பொறுத்து லாஸ்ட்டு கொண்டு வெளிய வா நிக்கு
அய்யோ அது அதுல இயற்கைல்ல பாத்திங்கன்னா இது வந்துச்சுல ரெண்டாயிரத்தி இருவத் தி நாலுல சுனாமி வந்து ஒரே இயற்கை அழகுங்றோ அழகு ஆபத்தா முடிஞ்சிருச்சு
அதா சொல்றே எ பாக்குறதுக்கு அழகாவு இருக்கு ஆனா அதுல நெறைய ஆபத்து இருக்கு
ஆபத்து இருந்துருச்சு இயற்கை வந்து ரொம்ப அழிவ ஏற்படுத்தி வுட்ருச்சு சுனாமி
அது நம்ம நம்மதா அதாவ்து மனிதர்கள் தா காரணொ
ஆமா ஆமா
எல்லாத்தையு கொண்டு அவுங்க வந்து ஆத்துல போடுது வேஸ்ட் எல்லா கூட ஆத்துல போட்றாங்க அது எங்க போய் சேருது கடல்ல போய் சேருது
ம்
கடல் கொ பாக்க மட்டு பாக்கு அதுக்கப்பறொ அதுக்கு முடியாத இதுல வந்து பேரழிவு கொண்டு வரு
இப்போ இப்பு இதுக்கே பாருங்க ச வயல்ல வந்து ஒரு சாப்பாட்டுக்கு தேவையானது நம்ம செடி கொடிகளே போடமுல்ல அரிசில்லா வெளையவக்கிறதுக்கு எடமே இல்ல ஏதோ கொஞ்ச எடத்துலருந்தா அதெல்லா வெளைஞ்சு நம்மளுக்கு வருது போலருக்கு ஃபுல்லா கம்பெனி வீடு ஸ்கூலு பெருகி போச்சு அனால இயற்கைங்றதே பாக்க முடியாம பெய்ர் ச்சு ரோட்ல எவ்ளோ மரங்கள் இருக்கு
இது அதா இப்போ பாருங்க போற எடோல்லா வீடுதா
க்கிறதுனே தெரியாம இப்ப இருக்குறோ பாக்கவே அழகாருக்கு லைனாருக்கு க்கு மரங்கள் இயற்கையான ஒரு நம்ம மரத்த நி அப்டியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போலா செடி கொடிகள் இருக்கு பூக்கள் இருக்கு பல வகை கள் கெடைக்கு எல்லாமே இருந்துச்சு என்னா இப்ப நாங்க எங்க ஊர் சைடே இப்டி நடந்து போறப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் புளிய மரோ இருக்கு புளிய மரமா கொட்டி கடக்கு அப்டியே நாங்க அப்ப ஸ்கூலுக்கு போன காலத்துலல்லா பாத்தீங்கன்னா புளிய மரத்துல புளிய பறிச்சுட்டு தின்னுட்டே போவோ நெல்லிக்கா மரோருக்கு நெல்லிக்கா பறிச்சுட்டு வருவோ வரையில சாந்தரத்துல தின்னுட்டே அப்படியே வருவோ நம்ம வாங்கி சாப்பர்ற வேலையே இருக்காது சீத்தாப்பழோ கெடைக்கு ம் சீத்தாப்பழோ கெடக்கு அத வா எடுத்துட்டு வந்து நாங்க இது பண்ணி வச்சுருவோ ஃபிரெண்டுங்களோட சாந்தரத்துல வெளாட நாங்கலா வரும்போது இங்க பாத்தீங்கன்னா கொய்யா மரோ இருக்கு கொய்யாக்கா பறிச்சு சாப்புடுவோ இதெல்லா இன்னைக்கி வந்து நம்ம அதாவது எங்க கா இப்ப உள்ள புள்ளைங்க அதெல்லா அனுபவிக்கவே இல்ல
ஆமாமா இப்பல்லா கடையிலதா வாங்கி சாப்ட்றது இப்ப மரோ இல்ல அந்த மரோல்லா இப்ப இல்ல
ஆ ஒரு அஞ்சாறு புள்ளைங்க சேந்து எல்லா அந்த வாய்க்கால் இருக்கு பத்தீங்களா அ அந்த வாய்க்கால் தண்ணி ஓடு அது பாக்க அவ்ளோ ஒரு அழகா இயற்கையாருக்கு இயற்கையா அங்கருந்து எங்கருந்தோ வரு அது ஆத்துலருந்தோ எங்குட்டு இருந்தோ வரு அதுல போய் குளிச்சுட்டு அங்கன இருக்க மரத்துங்கள்ள பிச்சு சாப்புட்டுட்டு அதெல்லா அந்த வாழ்க்கைலா திரும்பி வந்து இப்போ உள்ளவங்களுக்கு கெடைக்காது
எங்க அம்மா ஊர்லன்னா ஒரு வாய்க்கால் உண்டு
ம்
அது எப்பிடின்னா அதுல வந்து முன்னாடிலா நல்லா நா சின்ன புள்ளையா இருக்கும் போதுலா அதுல போய் குளிக்கலா துணியெல்லா கழுவுவலா ஆனா இப்ப அந்த வாய்க்கால பாத்தீங்கன்னா சாக்கட தண்ணியா இருக்கு அதுல போய் கால் கூட நெனைக்க முடியாது
ந
அந்த அளவுக்கு இருக்கு
அப்படிதா ஆயிப்போச்சு இப்ப உள்ள இயற்கையெல்லா மாறி போய் கெடக்குது ம்
கொழு கொழுன்னு இந்த வீடுக்கு கட்டடோ கட் அ பணத்தையெல்லா அழிச்சு அழிச்சு அழிச்சு
ம் அதா பாருங்க அப்படிதா ஆயிப்போச்சு அப்புறோ இயற்கையான அந்த எப்படி சொல்றது வெறகுலா வந்து கெடைக்கு இப்பலா எங்க இந்த கேஸு ஸ்டவ்வு வந்ததுல இருந்து வெரகெல்லா கெடைக்குறதுக்கு வாய்ப்பே இல்ல வெறகடுப்பு இப்ப செஞ்சு விஞ்சு ச அதுலதா சமைச்சு சாப்பிடுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா வெறகு தட்டுப்பாடு கேஸ் தட்டுப்பாடு எல்லா வந்து இப்ப ஹோட்டல் கட நெறையா இது மூடிட்டாங்க கேன்டீன் மூடியாச்சு
வெறகே நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரிதா இருக்கு
அவங்களுக்கு வேற இதெல்லா அந்த இயற்கையான இதுல வரும் கெடைக்காம போயிருச்சு புல்வெளிலா அவ்வளோ இருக்கு இப்பலா அதெல்லா கண்லயே பாக்க முடியல இயற்கைனா பாக்க வந்து எப்படின்னா வானவில்லு வானத்துல அண்ணாந்து பாத்தா வானவில் தெரியும உம்
போனு இயற்கைய பாக்கனும்னா கடலுக்கு போணு
ஆமா மேகம் பாக்க அழகா இருக்கு
இப்ப க கடலுக்கு போறது போகவு இதாதா இருக்கு ஃபுல்லா அசுத்தம் பண்ணி வெ வச்சுருக்காங்க இல்ல பாதி வேஸ்ட் எல்லா கொண்டு கடலுக்கு கிட்ட கொண்டு போட்டுருக்காங்க கடல்ல கொண்டு போடுவாங்க அது வந்து கர ஒதுங்குது
இது இருக்கு பாத்தீங்களா அந்த ஆ க மேகம் அது பாத்தீங்கன்னாவே அந்த நிலாவையோ சூரியனையோ ரசிக்க கூட முடியல இயற்கையா அ காலையில கடல்ல இருந்து எலும்பி அது வருதுன்னாங்க அப்போலா நால்ர மணிக்கு வருதுன்றாங்க இப்போ ஆர்ர மணிக்கு வருதுங்கிறாங்க அது கூட இதாகி போச்சு
ஆமா
எங்க வீடு பக்கத்துல ஒண்ணு இல்ல மாமர ஒண்ணு இருக்குது இப்ப கூட அங்க நின்னுதா நா பாத்துக்கிட்டு இருக்கே நூறு மாங்கா கிட்ட க்குது பாக்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கு யாருமே பறிக்கல அத
அது வந்து வம்பனு தொளஞ்சி வேஸ்டாத போ ஆனா யாரும் வ
இப்ப அப்டியே மஞ்ச கலர்ல மாறி
அது என்னன்னா யார் யாரையு பறி க்கவு விட மாட்டாங்க அவங்களு தானு பறிச்சு சாப்ட மாட்டாங்க நம் அவ்ளொ வந்து அவ்ளொ வந்து வேஸ்ட்டா தா போனு அந்த அணிலு
வீட்டுக்கு நாலு தென்னமர இருக்குங்க ஒரு மரத்துல எப்படியு எரநூறு காய் இருக்கு யாருமே பிக்றதுல மழை பெய்யும் போது பாத்தீங்கன்னா அந்த காஞ்சது உழுவுது பத்து பத்து தேங்கா கிட்ட அன்னைக்கி காஞ்சி போனது உழுவுது அதே நல்லா இருக்கும்போது பரிச்சிக்கொங்கன்னு
பொறாமையா தெரியல செரி அடுத்தால யாது பறிக்க விடலால்ல அதுவு பறிக்க விட மாட்
இங்க இருந்தே நா டெயலி அந்த மாங்காய ரசி ச்சுக்கிட்டு தா இருக்கே இயற்கையா அது வர மாங்கா நம்ம கூட போய் கடையில போயி செயற்கை ஒரம் போட்டு வீனாக்கி வச்சிருக்காங்க இது இயற்கையான மாங்கா இத கூட நம்மளால பறிக்க முடியலயேன்டு ஏங்கி போய் தா இருக்கிறோ
கண் அது வந்து எப்டியு வேஸ்டா தா போவு அவங்க பறிக்கவே மாட்டாங்க நம்மளையு பறிக்க விட மாட்டாங்க அணில இல்லா கிழி கொத்தி கீழ தா உளு
அப்டிதா போயிட்டு இருக்கு அவங்க சாப்பிடட்டுனு விட்டுட்டே நானு ப்ற ன்னா செய்றது கொய்ய லா பாக்கவே அழகா இருக்கு யாரையு பிக்கவு வுட மாட்டேங்கிறாங்க அவங்களு பறிக்க மாட்டேங்கிறாங்க
ஆமா ஆமா முன்னாடியெல்லா எவ்ளோ மரோ நின்னது இப்பல்லா ஒரு மரோமே இல்ல ஒரு காத்துக்கு கூட ஒரு வேப்ப மரொங்கூட இல்ல
போங்கறாங்க இப்ப எங்க வீட்டுக்குல்லா மேல மர வளக்க மாட்டே
இப்ப எல்லா வீட்டுக்குள்ளே மர வளர்க்க முடியல ஏனா எல்லா சிமெண்ட்ட போட்டு பூச்சி எத்துருக்காங்க எங்க போட்டு மரோ ஒரு செடி கூட வளர்க்க முடியலையே
சொல்லி வளத்து ஹைப்ரேட்ட கொண்டு வந்து அது என்னன்னத்தையோ காய்க்குது போகுது குட்டி மரத்துலயே அம்பது மாங்கா காய்குதுனு காட்றாங்க இதெல்லா இயற்கைய அழிக்கிறதுக்குதா வந்திருக்குது வேற ஒண்ணு கெடையாது ம் சுத்தமான இயற்கையான காற்று சுத்தமான தண்ணி இ சுத்தமான இது எல்லாமே
இந்த வெயிலு காலத்துக்குட ஒரு காத்தடிக்க கூட ஒரு வேப்பமர கூட இல்லையே
ஆமா அதெல்லா நீ பாக்க முடியல வேப்ப மரத்துல அவ்ளோ நன்மைகள் இருக்கு
நாங்க இருக்க வீட்டுக்கிட்ட எல்ல மரமே இல்ல சொல்ல போனா பக்கத்து பக் கத்துல ஒரு வீடு ஒரு வீட்டுக்கு ஓரு ச்சொவரு தா
ஆம்மா ஆமா
அவள தா கிட்ட கிட்ட கிட்ட அப்பயே இங்க இருந்து அங்க வரைக்கு வரிசையா வீடு
ஆமா
ஒரு மரங் கூட பாக்க முடியாது
ஆமா நெறைய பேசிட்டோம் இயற்கையித பத்தி
ஆமா கண்டிப்பா ரொம்ப மகிழ்ச்சி தோழி ம்
ம்